ஏ
மதிய வணக்கம் தோழா
மதிய வணக்கம் தோழி
ம் என்ன பண்றைங்க
இங்க இப்பதா சாப்ட்டு முடிச்சோ நீங்க என்ன பண்றீங்க
நானு இப்ப தா தோழா சாப்ட்டே என்ன சாப்ட்டீங்க என்ன சிறப்பு இன்னைக்கி
இன்னைக்கி நம்ம வீட்டில் வெஜிடபிள் சி காய்கறி பிரியாணி அப்பறம் சோயா பீன்ஸ் அப்பறோம் தயிர் தயிர் வெங்காயம் அவளவ்தான் தோழி உங்கள் வீட்டில்
சரி சரி தோழா இங்க பாத்தீங்ன்னா ரசம், பச்ச பயிறு,
ம்
ம் பொடலங்கா பொரியல் தோழா
நன்றாக சாப்ட்டீர்களா தோழி
ம் சாப்ட்டேன் தோழா
தோழி என்ன தலைப்பை பற்றி பேஸ்லாம்
என்ன பேஸ்லா ம் நீங்ளே எதாவ்து தலைப் சொல்லுங்க தோழா
ம் தோழி உங்களுக்கு கடவுள், பேய் இத பற்றி பேஸ்லாமா
ஆ பேஸ்லாம் தோழா
நீங்கள் பேய நேரில் கண்ட அனுபவ்ம் எதாச்சு இருக்கிறதா
நா பாத்ததுல்ல ஆனா எங்க மாமால்லா பாத்திருக்கே அப்டின்னு சொல்லியிருக்காங்க தோழா
சரி பேய் எப்டி அதேமாரிதா நானு நான் பாத்ததில்லை ஆனா என் நண்பர்கள் சொ சொல்லியிருக்காங்க நண்பர்கள் நண்பரும் பாத்ததில்லை நண்பரோட நண்பர் சொன்ன சொன்னதே என்று சொன்னார் ந ஒங்களிடம் சொல்ற கேக்குறீங்களா
ம் சொல்லுங்கள் தோழா
இது வந்து பே அது வந்து ஒரு நாள் நைட்டு் உங்க எங்கயோ நடந்து போயிட்ருக்கையில
ஆ
ஒரு மாரி சவுண்டு கேட்ருந்துருக்காமா சலங்க சவுண்டு
சரிங்க தோழா
சலங்க சவுண்டு கேட்டது ஆனா அந்த எடத்துல யாருமே லேடிஸ் இல்ல யாருமே இல்லையாமா திடீர்ன்னு பா ஆ திடீர்னு பாத்தா என்னடா இது சலங்க சவுண்டு கொலுசு சவுண்டல்லா கேக்குது அப்டிஞ்சொல்லிட்டு தூரமா பாத்துக்கிட்டு இருக்காங்களாமா இவுர் உருவம் போற மாரி இருன்ச்சாமா இந்த உருவம் எப்டி இருன்ச்சாமா ரொம்போ பில்டிங் அளவுக்கு ஹைட்டா இருன்ச்சாமா பொக மாரி அப்டி போச்சாமா அப்டிதா இருக்கு அது இந்த படத்துல பாக்கற மாரில்லா இருக்காது அப்டின் சொன்னாங்க ஆனா எனக் கிதுல மேல நம்பிக்கைல்லா இல்ல பட் ஆனா அவுங்க சொல்றப்ப அத கேக் கறப்ப கொஞ்ச ஆர்வமா இருக்கு
க்கா நானு எங்க எங்க அம்மா சொல்லியிருக்காங்க எங்க மா மா வந்துட்டு அப்பல்லா இந்த நைட்டு இரவு நேரத்துலதா படல்லா பாக்க போவாங்களாமா அப்போல்லா
சேரி சேரி தோழி
எங்க மாமாவு அவங்களோட நண்பர் கூட போவாங்களாமா தோழா அப்ப பாத் தோனா ஒரு ரெண்டு மணி இருக்கு தோழா அது முடிச்சுட்டு திருப்பி வீட்டுக்கு வரம்போது ஆ வர வழியில வந்துட்டு காடா இருக்குமாமா தோழா அங்க யாருமே இருக்க மாட்டாங்களா ஆள் நடமாட்டமே இருக்காதாமா ஆ இவங்க இவங்க ரெண்டு பேர் மட்டு சைக்கிள்ல வந்திருக்காங்க மிதிண்டில வந்திருக்காங்க தோழா அப்ப பாத்தீங்கன்னா மிதிவண்டி வந்து
சிறு வயதுடா உங்க சிறு குழந்தையாக இருக்கும் போது
ஒரு அவங்க வந்துட்டு ஒரு இருவது வயசு அந்த மாரி இருக்கும்போது தோழா
இருவது வயசுங்கறப்ப நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க தோழி
நா அப்பல்லா இல்லவே இல்லைங் தோழா
அப்டியா தோழி நீங்க திற சரி ஓகே தோழி ஓகே தோழி
அவங்க வந்துட்டு இருக்கும் போது மிதிவண்டி வந்துட்டு ப இத பஞ்சர் ஆய்ருச்சுங் தோழா
ம்
அப்போ எங்க மாமா வந்துட்டு அ நின்னுட்டு இருந்திருக்காங்க அவங்களோட நண்பர் என்ன பண்ணியிருக்காங்க கீழ குனுஞ்சு அந்த செயின் செயின் தா இழுக்கனு தோழா அந்த செயின வன்ட்டு சரி பண்றதுக்கு பாத்துட்டு இருந்துருக்காங்க கீழ உக்காந்துட்டு
சரி தோழி
எங்க மாமா வந்து சும்மா நின்னுட்ருக்காங்க பக்கத்துலேயே அப்ப பாத்தீங்கன்னா ஒரு கருப் அப்பல்ல அ பூன வன்ட்டு அந்த சைட் போய் போய்ட்ருந்துருகுங் தோழா அதோட அந்த இருட்ல வந்து அதோட கண்ணு மட்டுதா நல்லா வெளிச்சமா தெரிஞ்சிருக்குங்‌ தோழா
அது எப்பவுமே பூன பூனையின் கண்கள் இருட்டு வெளிச்சமாகத்தாதெரியு
ஆ அதுவு அந்த கருப்பு கலருக்கு அந்த அதோட கண்ணோ வந்து ரொம்ப பெனிபிட் ஆ
பளிங்கு கண்கள்னு சொல்லுவாங்க அது கே அதுக்கு பேர் வந்து பளிங்கு கண்ண்ணு சொல்லுவாங்க மூனோட கண்ண வந்து எப்பவுமே மின்னு
ஆமா
செரி தோழி
அப்டி இருக்கு அப்போ அப்ப எங்க மாமா பாக்கும்போது அந்த பூன நடந்து போயிட்டு இருந்திச்சாமா நடந்து போக போக பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேருமே அத பாத்துட்டு இருந்திருக்காங்க போக போக பத்தீங்கன்னா அது பெருசாயிட்டே போச்சாம அந்த உருவோ வந்து அந்த பூன வந்துட்டு ஒரு உருவமு பெருசாயிட்டே போயிட்டு இருந்துச்சா இவங்க என்ன பட்டாங்க பாத்து பயந்துட்டு ஓடி வந்துட்டாங்களா வீட்டுக்கு சைக்கிள் அங்கேயே விட்டுட்டு பய அத பாத்தோனே ஒரு பயம் வரும் இல்லைங்கலா தோழா
ஆமா தோழி ராத்திரியில் சி காடு பூனை பெருசாகி கொண்டிருக்கிறது என்றால் அந்த இடத்தில் பயமாகத்தான் இருக்கும்
நீங்க என்ன பண்டாங்க பயந்துட்டு சைக்கிள் அங்கேயே விட்டுட்டு ஓடி வந்துட்டாங்க வீட்டுக்கு அடுத்த நாள் பாத்தீங்கன்னா ரெண்டு பேத்துக்கு சரியான காய்ச்சல் சொலாம் உ வாயவே தெருக்கலையா எல்லா கேட்டாங்களாமா என்னாச்சு என்னாச்சுனு உ எதுவுமே
ரெண்டு பேருக்குமேவ
ஆமாங்க தோழா ரெண்டு பேரும்ந்தான பாத்தாங்க அத
தோழி எனக்கு என்னமோ ஏ வேற்றுகிற வாசியாக இருக்குமோ என்று ஒரு சந்த நா ஒரு படம் திரைப்படம் ஒன்று பார்த்தேன் அது இப்படித்தான் வேற்று கிரகத்தல இருந்து திரைப்படத்துல வந்தது வேற்றுக்கிரகத்தில இருந்து வேட்டுக்கிரகவாசி ஒரு பெண் வருவாள் அவள் வந்து எந்த ஒரு உருவம் வேண்டுனா எடுத்து விடுவாள் அப்படி இருக்கையில் ஒரு ஒரு ஆன்ணை ச சந்தித்து இருவரும் பழகி கொண்டிருக்கும் பொழுது அவள் மனித உருவத்தில் எடுத்து மனிதர்களுடன் பழ பழகி நார்மலாக சாதாரணமாக அங்க எல்லா இடத்தும் பிரிய ஆரம்பிப்பாள் இப்ப நீங்க கூறுவது அவ்வாறு தான் இருக்கு அவள் தேவைப்பட்ட சால் நாயாகவும் பூனையாகவும் மீனாகவும்
அப்படி அந்த மாரிலா இருக்காதுங்க தோழா அந்த காலத்துல அதெல்லா யாருக்கு தெரியு தோழா அந்த பூன தா அப்படி இருந்திருக்கு தோழா அந்த பூன வந்து அந்த இருட்ல அவங்க பாத்தனாயகி அது நடந்து போயிட்டு இருந்திச்சு நடந்து போகும்போது அது நடக்க நடக்கதா அந்த உருவோ வந்து பெருசாகிட்டே இருந்திருக்குங்க தோழா
ஆ
இப்ப நம்மளே அத பாத்தோம்ன்னா நமக்கு ஒரு பயம் வரு இல்லைங்களா அது மாரிதா அவங்களு பயந்துட் இது அங் மிதிவண்டி அங்கேயே விட்டுட்டு ஓடிருக்காங்க தோழா
ப் அதே போ அதே போல தோழி அவ அடுத்து இன்னொரு இதே போல எனக்கு தெரிந்த ஒரு பெண் ஒ பெண் ஒருத்திக்கு அவங்க வீட்டில் அருகே மூன்று பேர் இறந்து விட்டார்கலாம் ஒரு கிளவி ஒரு குமரி பிரம் இன்னொரு ஆள் யாரோ இறந்துட்டாங்க அந்த மூன்று பேரும் அந்த ஒரு பெண்ணும் பெண்ணின் மீது குடிக்கொண்டிருக்கிறா என்று ஒரு பே பேச்சு இருக்கிறது
அப்டிங்களான நானு இது மாதிரி எங்கே கே கேள்விப்பட்ட மாதிரியே இருக்கிங் தோழா
ஆமாம் தோழி நம்ம அனைவரும் வீட்டில் அம்மா அக்கா உங்கல்லா பேசும்போது கேட்போம் அல்லவா அது போல கேள்விப்பட்டிருப்பீர்கள் இருப்பார்கள் ஆனால் நான் என் தோழி சொல்லி கேள்விப்பட்டேன்
சரிங்க தோழா
அப்போது அவ வந்து நான் அவர்களோடு சென்றுதான் சுற்றுலா செல்ல வேண்டும் என்று திட்டமிட்டு திட்டம் வைத்திருந்தேன் ஆனால் அவர்கள் வந்தார்கள் ஆனா என்னாயிப்போச்சு ச்சு அவங்க வந்து இந்த மாரி உங்களுக்கு இவ்ளே பிரச்சன இருக்கு அந்த மாரி இருக்கு இந்த மாரி இருக்கு அப்டின்னு என்ட சொன்னாங்க நா சொன்னே அதெல்லா ஒன்னும் கெடையாது
ம்
அதெல்லா பாத்துக்கலா அப்டின்சொனே ஆனா அப்படி ஒன்னும் இ இடையூறு ஒன்னும் நட
அந்த ஊர் நாட்ட காரங்கலாம் சொல்லுவாங்களே தோழா அந்த மாரி ஊருலலா இன்னுமே அதெல்லா இருக்கும் தோழா
தோழி எனக்கு தெரிந்து என்னவென்றால் நம்ம இப்போது வந்து இந்த மனது மனது சம்பந்தப்பட்ட பிரச்ச ச்சனைகள் அனைத்துக்கும் ஆ மருத்துவமனை இருக்கிறது தெரியுமல்லவா
தெரியும்
அந்த காலத்தில் வந்து அவ்வாறு எந்த ஒரு மருத்துவனையும் நமக்கு தெரியாது சோ மனதில் ஏதேனும் பிரச்சனை ஏற்பட்டு இருந்தால் கூட அப்ப வந்து பேய் பிடிச்சிருக்கு அந்த மாரி ஆயிருச்சு பேய் அடிச்சிருச்சு முனி அடிச்சிருச்சு அப்டின்னு சொல்லுவாங்க என நம்மளே சில டைம் பாத்தீங்கின்னா மனசு ஏன கஷ்டம் ஆயிடுச்சுன்னா அமைதியாயிருவோ சைலண்ட் ஆயிருவோ ஆனா அப்படி அந்த காலத்து தில்ல அவங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு தெரியாது இப்பதா அதுன என ஒன்ன ஒன்னு கண்டுபிடிச்சு இந்த பிரச்சனையா இருக்கும் அந்த பிரச்சனையா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சோ அந் அது அந்த அதனால இது வந்து அவங்களுக்கு என்னென்ன தெரியாததுனால இது பேயி கடவுள் அப்டின்னு சொல்லிருப்பாங்கலோன்னு எனக்கு தோணுது ஆனா இப்ப எல்லா நீங்க பாத்தீங்கன்னா யாருமே இந்த பேய் புடிச்சிருக்குது அது புடிச்சிருக்கு இந்த பேய்
சோல்லுங் இப்பவும் சொல்லிட்டு தாங் தோழா இருக்காங்க எங்க அத்த பொண்ணே பாத்தீங்கன்னா அவ வந்துட்டு பன்னெண்டாவது முடிச்சுட்டு செ செவிலியர் ஜா வேலைக்கு போனா சரிங்கிளா அங்க அந்த மருத்துவமனையில பாத்தீங்கன்னா அங்க ஒரு பாட்டியம்மா ரொம்ப முடியாம இருந்தாங்க அவங்க வந்துட்டு நைட் ட்டு நேரத்துல வந்துட்டு எறந்துட்டாங்க ஒடம்பு சரியில்லாம இருந்து எறந்துட்டாங்க அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடறது வந்து பிஸ்கட் தா
என்னது
ஆ பிஸ்கெட் அததா வந்துட்டு அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஆ இவ அவங்க என்ன பண்ணிட்டாங்க இவளுக்கு வந்து இரவு வேலை வந்து குடுத்துருக்காங்க ஒரு ரெண்டு மூணு பேத்துக்கு தா இரவு வேலை வந்து குடுப்பாங்க அதனால இவளுக்கும் ஒரு ஆளுக்கு த்திருக்காங்க அந் முழு முழு மருத்துவமனைல பாத்தீங்கன்னா
ம்
இவ வந்துட்டு முன்னாடி அந்த முன்னாடி சார்ஜு இருக்குங்களா தோழா
ஆ ஆமா தோழி
அங்க வந்து இவ மட்டுதா இருந்திருக்கா நைட்டு அ இரவு பன்னெண்டு மணிக்கு தோழா
ம்
அ செரிங்களா அப்ப வந்துட்டு கதவு ஜன்னல் எல்லா வந்ட்டு தானா இது வந்து அவளே எங்கிட்ட சொன்ன ஒரு விஷயோ இருங்க நா சொல்லிக்கிறே
நான் ஒரு சற்று நாட்களுக்கு முன்று முன்பு ஒரு பேய் திரைப்படம் பார்த்தேன் அதில் இவ்வாறு தான் சடசட வென்று ஏன் ச சந்திரமுகி என்ற திரை படத்தில் கூட கதவெல்லா ஜன்னல் எல்லா ஆடுதாமோ கதவுளான பட படப்பட படபட படப்பட பட படபட அப்டின்னு
அவ சொன்ன து வந்துட்டு உங்க கிட்ட நா சொல்றே இப்பவு அதெல்லா இல்லன்னு நீங்க சொன்னீங்கள இப்பவு அதெல்லா இருக் குன்னு நா சொல்றே அவ வந்ட்டு இந்த மாரி ஒரு அனுபவத்தை வந்து என்கிட்ட வந்து சொல் சொன்னா அதனால உங்ககிட்ட நா சொல்றே
கரெட்டு தா தோழி
இருந்திது இருந்துச்சாமா அதுக்கடுத்த நாள் வந்து அவளுக்கு ஒடம்பு சரி இல்லாம போயி டெய்லி பாத்தீங்கன்னா வயிறு வலி வயிறு வலினே சொல்லிட்டு இருந்துக்கா
ம்
அப்புறோ அவளுக்கு ஒடம்பு சரியில்லாம போனப்ப எ எங்க வீட்டுக்குதா கூப்புட்டு வந்தாங்க அப்ப பாத்தீங்கன்னா அவ சாப்படவே மட்டா வெறு பிஸ்கட் மட்டும்தா அவ சாப்பிட்டு இருந்தா தோழி அப்ப எங்க அத்த என்ன பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து சாமி வருன்னு சொல்லுவாங்க தோழி இவளுக்கு வந்து இப்ப விபூதி போட்டு
ம்
சொல்லு யாரு நீ யாரு நீல்லா கேட்டாங்க தோழா நாங்கல்லா பயந்துட்டு வெளியே போய்ட்டாங் தோழா
அப்டியா
ம் இப்பவு அதெல்லா இருக்குங் தோழா இப்பவு அவளுக்கு இருக்குன்னு தா சொல்லிட்டு இருக்கா
ஏ நண்ப என்ன என்னைய பொறுத்த வரைக்கும் மற்றவர்க குறை சொல்லவில்லை என்னை பொறுத்த வரைக்கும் சாமி கடவுள் பேய் ரெண்டுமே நா நம்புறது இல்ல நா அத நா கண்ணால பாத்தது இல்ல உணர்ந்ததும் இல்ல மே பி நா எனக்கு வந்து இத போல எந்த நம்ம மனிதத்தை மனுஷன் மனுஷனை தாண்டி ஒரு சக்தி இருக்குன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு ஆனா அது வந்து கடவுளா இருக்குமோனு அவங்க நெனைச்சுக்கிறாங்க அது கடவுள்ன்னு சொல் றாங்க எனக்கு ஒரு சக்தி இருக்க நா ஒத்துகறே ஒரு பாஸ்ட் வைபு
சரியா அதுக்கு பேர் என்ன சொல்லுவீங்க நம்மையும் மீறி ஒரு சக்தி இருக்குன்னா அதுக்கு பேரு என்ன சொல்லுவீங்க
கடவுள்ன்னனு சொல்லி நீங்க அதுக்குள்ள சுருக்குறீங்க நா பிரபஞ்சோன்னு சொல்லி நா அத விரிக்கிறே
அப்டியெல்லா இல்லைங்க தோழா
இந்த ஒரு கடவுள்ங்கிற டாபிக்னால நெறைய பேர்
செரிங்க தோழா நம்ம நம்ம நேரோ முடிந்து விட்டது தோழா இன்னொரு தலைப்புல சந்திப்போ தோழா நன்றி தோழா
பேசவே விடல தோழி நீங்க
அப்டில்லா இல்லைங் தோழா நீங்க தா பேசிட்டே இருந்திங்க
சேரி தோழி வக்கறே
ம்